கேக்குது எப்டி இருக்கீங்க ந வர்கிங் வ
நல்லா இருக்க நி எப்டி இருக்க
ம் நல்லார்க்கேன் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
நல்லார்க்காங்ளா கே கே என்னாப் பண்றீங்க
இப்போதைக்கு ஃப்ரீதான் வர்க்கு முடின்ச்சு
நீங்கதா பிசிமேனாச்சே ஆள கய்லே கைலியே புடிக்க முடிலியே
கையில புடிக்கன்னா நீ ஊர்ல இருக்குற எப்டி புடிக்க முடியு
ம் எத்தன வாட்டி கால் பண்றது
நா ஃப்ரீயா இருக்குவோ ஒனக்கு மெசேஜ் பண்ண செரி நீ வெர்க்கு இன்னக்கி ஒனக்கு செரி நீ பிஸியா இருந்த
ஆமா காலையிலருந்து அ ஈவனிங் வர நா பிஸியாதா இருப்ப ஸ்கூல்ல இருக்கே அதனால நா வந்து பிஸியாாதா இருப்ப ஈவினிங்கப்றொ நாந்தா சொன்னல்ல அஞ்சு மணிக்கப்றொ நா வந்து ஃப்ரீ ஆயிரு ம் வீட்டுக் வந்துருவே
ம்
அந்த டைம்ல நீங்க பிஸியா இர்க்கீங்க ம் முடிஞ்சிச்சு ஓகே
அப்றொ மதியம் என்ன சாப்ட்டா மதியமொன் ந்து பருப்பு ரசம் அப்பளோ அப் அப்பறோ பீன்ஸ் பொரியல்
ஓ இத்தனையா
இத்தனையாவா இத்தனயெல்லா கெடையாது பருப்பு அப்பளோ பீன்சு
ம் ஓகே ஓகே வெஜ்ல எறங்கிட்டீங்க
அம்மாவை நான்வெஜு ன்னா
ம் ஹும் எனக்கு நான்வெஜ் இல்லாம உள்ள எறங்காது
ம் நீ என்ன சாப்ட
நான் என்ன சாப்ட்டேன் இன்னெக்கி அய்யயோ அதுக்குள்ள மறந்து போச்சு
ம் ம்
ம் ஞாபகப்படுத்திக்கிரே
மதியானோ சாப்ட்டது
இன்னெக்கி புளி கொழம்பு
புளிக்கொலம்பு
புளிக்கொலம்பு அதுக்கப்பறோ முட்ட மாம்பழோ வச்சு சாப்ட்டே
ம் ஓகேதா புளி கொழம்பு முட்ட மாம்பலமா
எஸ் ஆமா அந்த அந்த மா மாம்பல இருந்ததுனால தா சாப்பாடு உள்ளயே போச்சு
ம் மாம்பழம் சீசன்ல
ஆமா இங்க மாம்பள சீசன் நெறையா மாம்பல சீச இப்ப எங்க பாத்தாலு மாம்பலமா வருது
ம்
ஃப்ரூட்ஸ்லயே புடிச்சதுனா அது மாம்பலம் மட்டும்தா
ம்
அதனால வந்தா வாங்கி சாப்ட்ருவ
ம்
ஆனா என்ன சாப்ட்டா ஒத்துக்காது ஒடம்புக்கு
ஏ
எனக்கு மூக்குல சத இருக்கு அப்டிங்குறதுனால இந்த மாரி இதெல்லா சாப்ட்டா ஒடனே எனக்கு அங்க பெயின் வந்துரு மூக்குல ஆசையா சாப்டு ம் ஆமா
ஏ வாயில சாப்பிடறதுக்கு மூக்குளக்கு என்ன டிஃபர் சம்பந்தம் புரியலயே
ஆமா அந்த சதைங்கிறப்போ அங்க வந்து சைனஸ் அலர்ஜி இருக்கு அப்டிங்கப்போ இப்போ இந்த புளிப்பு ஐட்டம் உம் ஆமா புளிப்பு ஐட்டம் கூலிங் ஐட்டம் எதுன்னா உள்ள போச்சுன்னா ஒடனே சாலி பிடிச்சு எனக்கு அங்கெல்லாம் வலி வர ஆரம்பிச்சிரு சைனஸ் நீர் தேங்கி நி க்கிறதுனால அதனால ஆசையோடு சாப்புடுவ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுதா செய்வ
ம்
ஆமா அங்க எப்டி வெயிலா மழையா குளுரா
வெயில் அடிச்சு கேளப்புதுப்பா ஒடம்புல்லாம் எரியுது ஏசிலயேதா இருக்க தோணுது உம்
இங்க எல்லா கூலாதா இருக்கு இங்குட்டுல மழ
குடுத்து வச்ச மகராசி நீ இங்க மழ பெய்யமட்டிங்குதே அடிச்சாலு வெயில் அடிக்குது பேஞ்சாலு மழ பெய்து ஒண்ணுமே புரில சென்னை ஆனா எங்ளுக் எப்டீனா பெரிய ஆபத் இதல்லா வராது ஒரு மாரி அது வரு அப்டே போய்டு
வர மாரி வந்துட்டு போயிரு
ஆமா எல்லாமே அதிகமாதா இருக்கு ஆனா மீடியமா இருக்கு
அ அது செரி இங்க வந்து சாரல் சாரல் நலமே நல கூலிங்கா இருக்கு
சா இருக்கு ஈவிங்ன்ல சூப்பரா இருக்குளா
ஆமா இப்ப கூட கூலிங்கா தா இருக்கு நா மாடில உக்காந் தா பேசிட்டுருக்கே கூலிங்கா தா இருக்கு
ம் உங்க இது எப்டீனா இந்த மல லா தெரியுமே மொட்ட மாடில நின்னா அந்த மாரியா உங்க வீடு
ஆமா நா நனைய ஃபுல்லா மழ தா இங்க சுத்தி மல தா ஆமா பாக்கவே நல்லாருக்கு
த்துக்கு எவ்ளோ டிஃப்ரெண்ட்டு உங்க ஊர்லந்து
இங்க இருந்து ஒரு ஆஃபனவர் ஒரு அர மணி நேரம் நாப்பது ட்ஸ் அவ்ளதா அர மணி நேரோ இருக்காது நா ப்பது மினிட்ஸ் இருக்கு
ம் ம்
இங்க இருந்து போனா நெனச்சா போயப்போ இப்ப கூட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு
எங்யோ ஒரு ஒரு எடோ ஒண்ணு சொல்லுவாங்களே ஒரு தேட்ரு பஸ் ஸ்டாண்ட்டு பக்கத்ல ஒரு தேட்ரு ஒன்னு இரு குன் வாங்க தெங்காசியில மௌண்ட் ரோடா சொல்லுவாங்கள ஆமா அங்கல்லா படம் பாத்தருக்கே நா
அது செரிங்
அப்போ எதோ ஒரு மேரேஜு ஃப்ரெண்டு மேரேஜ்க் வந்தோ
ஓ அது செரி சப்ப இப்பதா குற்றாலத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சே
வரனோ ஃபேம்லியோட எங்க வரது இப்பதா எல்லா ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கே என்னப் போறாங்க
லீவ் டைம்ல வைஃப்ஃபு பிள்ளைங்கலெல்லா கூப்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறது ஒய்ஃப் ஆசப்படுவாங்கல்ல எல்லா எடத்துக்குப்போணுன்னு
அவ ஊர்ல தான இருக்காங்க
எப்டி
திருப்பூர்ல இருக்காங்க
அப்டியா இப்ப சென்னைல இல்லையா
சென்னைல நா தா அன்னைக்கே சொன்னனே திருப்பூர்ல இருக்காங்கன்னு
வர நீங்க அன்னைக்கு சொன்னிங்க வைய்ஃப் இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு
நா எப்ப சொன்னே அம்மா வீட்ல இருப்ப
இப்ப ரெண்டு நாளைக் முன்னாடி என்னவோ சொன்னிங்க வய்ஃப் இருப்பாங்க அதனால நைட் டைம்ல கால் பண்ண முடியாது அப்டிங்கற மாதிரி சொன்னிங்கல்ல
நானா சொன்னே தெர்லையே அது ஊருக்கு பொயிருக்கே
அப்டியா நீங்க தா சொன்னிங்க
நைட்ல அம்மாருக் ப்பாங்க அக்காருக்கு எல்லாருப் பாங்க அக்கா பசங்கருப் பாங்க அப்டின்ட்ருப்ப வைப் இருப் பாகனா சொன்ன
ஆமா அப்டிதா சொன்னிங்க
தெரியல் லையே வழக்கம்போல ஆ
கும் உங்கக்கே மறந்து போச்சா
தெரியல அம்மா வீட்லதா இருக்க இப்ப நா
அது செரி ஓகே ஓ
அதா அம்மாக்கு பொண்டாட்டிக்கு ஒரே அ பிரச்சன சம்பவொ அததா சொன்னனே
அது செரி பொண்ணுங்க எங்கருக்காங்க
பொண்ணுகலா அங்கதாருக்கு ஊர்லதா
அப்டியா ஓகே ஓகே அப்ப பொண்ணுங்கல்லா ஸ்கூலு எங்க படிக்கிறாங்க
திருப்பூரு
இங்க வரதில்லையா
வருவாங்க வருவாங்க நா போவே அப்பப்ப ஒரு ரெண்டு மாச மூணு மாசத்துக்கு ஆமா ரெண்டு மாசத்துக்கொருதடொ போமா
சுத்தமா இங்க வர்ரதே இல்லையா
அதா இங்க ஒரே எங்க அம்மாக்கு அவங்களுக் செட் ஆவல ஒரே சம்பவம் ஸ்டார்டிங்ல இருந்து அதனால அது அவுங்க அம்மா கூடயே இருக்கு
அதுக்காக இப்படியே புரிஞ்சிருப்பீங்க
வேற என்ன பண்றது நா எங்க அம்மா வுட்டு வரமாட்டேன்ட்ட அது எங்க அம்மா வுட்டு வானுது
அப் அது உண்மைதா அம்மா விட்டுட்டுலா போ முடியாதுதான் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வச் ச்சுக்கணும்
அதெல்லாம் எப்படி தெரியுமா நீ சொல்ற பாத்தியா அந்தமாரிலா நடக்காது அந்த கதைல்ல அதெல்லாம் சினிமால தா நடக்கும் அந்த பனி என்ன சொல்றது ஐயோ கடவுள் டெய்லியு எனக் டெய்லி அம்மா டெய்லியே சம்பவம் தா வீட்டுக்கு போனாலே வயத்த புளியா கரக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது இங்க இருந்து ஒரு ஃபோன் வரு அங்கிருந்து ஒரு ஃபோனு வரு ஐயோ வீட்டுக் ஆம்பா வீட்டுக்கு போகணுமா வேணாமா அப்படின்ற மாரி அதெல்லாம் அனுப அனுபவிச்சு
அது சரி எங்க வீட்டுக் பக்கத்துல ஆமா ரயில்வே கேட்டு இருக்கு அதுல ட்ரெயின் போது சவுண்டு கேக்குதா
என்ன ஸ்டேஷன் உங்க வீட்டு பக்கத்துல
இது என்ன ஸ்டேஷன்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு இந்தா கே
இப்ப உங்களுக்கு பக்க ஸ்டேஷன்னா என்ன எது வருது விருது
ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஸ்டேஷன்னா எப்டி ஆமா இங்க இருந்து தெங்காசி போவோம் அதுக்கப்புறம் செங்கோட்டைக்கு போவும்
ஆஹ்
டேஷன் பக்கத்துல னா எப்படி இது ஸ்ட்ராக் பக்கத்துல ஆனா ஸ்டேஷன் வந்து தள்ளி தள்ளி தான் போணும்
அதான் உங்களது மெய்ன் ஸ்டேஷன் எது வரும் கேக்குறேன்
மெயின் ஸ்டேசன் சொன்னா எனக்கு தெரியலையே
ஏய் இப்ப எங்களுக்கு மெயின் எதுன்னு கேட்டீன்னா சென்ட்ரலு எக்மோருன்னு வோம்
இங்க எப்டின்னு தெரியலேயே
இப்ப உங்களுக்கு நீ போய் ட்ரெயின் எங்க ஏறுவீங்க சென்னைக்கு வர்றதுக்கு மத்த எங்கேயாவது போறதுக்கு
ஓ அத கேக்குறீங்களா இங்கேயதான் ஏறுவோம் எங் கடைநல்லூர் கடைநல்லூர் உம் அங்க போயிட்டுதான் ஏறுவோம் ஆமா எங்களுக்கு பக்கத்திலயே இருக்கு இங்க இருந்து ஆட்டோல போனோ போனா ஒரு கொஞ்சம் தூரம் போனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துறும் அங்க போயிட்டு ஏறிட்டு போயிருவோம் இது டிராக் வழியான நடந்து போகலாம்
உம்
இங்க இருந்து ட்ரெயினுக்கு தாட்டா செல்லுவோ பாய் சொல்லுவோ எல்லா
உம்
அங்க இருந்து பாத்தாலு தெரியு
உம்
செரி அப்புறம் டீ எல்லா குடிச்சாச்சா
அப்பதா நீ போன் பண்ணும்போதுதா டீ கடைல ஒரு டீ போடுனு நின்னுட்டு இருக்கும்போதுதா ஒரு ஆறு ஏழு பேர் இருந்து பேசிட்டு இருந்தோ நீ கரெக்டா நீ பண்ணும்போது அப்பறோ உனக்கு செரி அதா நா போயிட்டு கூப்பிடற ப்ரீ ஆயிட்டு அப்படின்னா அங்க நின்னா பேசவே முடியாது இவங்களு நோன்டி நோன்டி எதா பேசிட்டு இருப்பாங்க போய் ஒரு பன் பட்டர் ஜாமு ஒரு டீ
அது செரி வெச்சு வெழுத்துட்டீங்க
அங்க ஃபேமஸ் பன்பட்டர் ஜாமு
பன் பட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கு
ம் அதுல மலாயி இந்த ஜாமெல்லா வெச்
ஆனா இங்க இங்க உள்ள மாரி அங்க இருக்குமானு தெரியல இங்க நல்லாருக்கு பண்பட்டர் நல்லாருக்கு ஆஹ் அதுக்கு நா அடிக்ட்னே சொல்லலா ஆமா அத ஒன்ன சாப்ட்டு ஒரு டீ குடிச்சாலே போது
உம் நல்
உடனே என்ன காலைல சாப்பாடே வேணா
உம் அது டீ குடிக்குபோ எதனா த ரஸ்க்கு சாப்டுவ நீங்க ஒரு மாரி டென்சனா பேச
அது செரி
டீ பயித்தியொ ஒரு நாளைக்கு எப்டியு ஒரு மூனு நாலு அஞ்சு டீ கூட ஓடு எல்லா கேப்பாங்க இந்த வெய்ல கூட டீ குடிப்ப அப்டினுவாக
அய்யியோ நா எல்லா நா எல்லா ஒரு வாட்டிக்கு ஒரு டீ தா குடிப் ப அது இப்பதா பழகிருக்க ப்ச் இதுக்கு முன்னாடி எல்லா அதெல்லா கெடையாது இப்ப ஒரு சிக்ஸ் மன்த்தாதா நா டீயே குடிக்கிறே இஞ்சி டீ அதுவு இஞ்சி டீதா குடிப் ப்பே ஆஹ் நார்மல் டீ வந்து நா சுத்தமா குடிக்கவே மாட்டே கொஞ்சுன்ட்டு கூட குடிக்க மாட்டே எனக் இஞ்சி எப்டியு அதுல ஆட் பண்ணணும்
அதா ஒரு மாரி காரமா கேக்குற
ஆமா டீ குடிப்பேன் ஈவ்னிங் மட்டும் சாய்ங்காலம் மட் டு குடிப்பே அதுக்கும் எதாவது சாப்ட இருக்கனு முறுக்கோ இல்ல எதாவது இரு ச்சுனா ஆஹ் கரெக்ட்டா நா ஸ்கூல் விட்டு வரும்போது எனக்கு டீ போட்டே வச்சிருப்பாங்க எங்க அம்மா
உம்
வந்ததோட டீய குடுச்ட்டு கைய கால கழுவிட்டு டீ குடுச்ட்டு ஆஹ் மொபைல் எடுக்றதா ஏனா ஸ்கூல் டைம்ல சுத்தமா மொபைல் எடுக்கவே முடியாது
உம் ஓகே
செரி நா ஒரு கரெக்டா ஒரு நிமிஷத்துல கால் பண்றே
ம் ஓகே
நன்றி
பாய் பாய் பாய் பாய்